தோழி சொல்லுங்க தோழி நன்னா இருக்க தோழி நீங்க எப் எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே தோழி வீட்ல எல்லாரும் நலமா
எல்லாருமே நலம் தோழி என்ன தோழி இன்னு தூங்கலையா நீங்க
இல்ல தோழி கொஞ்சோ வயிற்று வலி ஒரு ரெண் ஒரு மாதிரியா இருக்கு தோழி அதனால நா தூங்காம சுத்திக் கொண்டு இருக்கே தோழி நீங்க தொல்லுங்க தோழி ஒங்க தொ கொழந்தை சு தூங்கிட்டாளா
இல்ல தோழி எ கொழந்த தா தூங்கவே மாட்டேங்கிறா தோழி அவளுக்கு தூக்கோ வருது தோழி நா எவ்ள தா தூங்க வெச்சாலு அவ தூங்கவே மாட்டேங்கிறா தோழி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க தோழி டெக்னிக் அந்த மாரி அவளுக்கு தூங்க வச்சிர்லா
அப்டியா தோழி நீங்க வந்து முதலந்தே கொஞ்சோ அவளுக்கு வந்து இரவு நேரத்துல சீக்கிரமா அவள உணவு கொடுத்து நீங்க வந்து ஒரு பத்து முன் பத்து மணிக்கே நீங்க வந்து ரூம்ல படுத்து படுக்க வச்சு நீங்க அவங்க கூடயே பக்கத்ல படுத்து லைட் ஆஃப் பண்ட்டு அவங்கள நீங்க தூங்குறதுக்கு அப் அப்போவே நீங்க வந்து நீங்க அவங்கள தூங்குறதுக்கு இது பண்ணு தோழி ஊக்க அடிக்கணு தோழி நீங்க வந்து அவளுக்கு வந்து ஏ பத்து மணிக்கு நீங்க லைட் ஆஃப் பண்ணா தா தோழி அவ ஒரு பதினொன்னு காவாது தூங்குவா நம்ம வந்து அவங்க பக்கத்துலே படுத்து அவங்ககிட்ட ஏதாவது நல்ல ஸ்டோரிஸ் சொல்லிட்டு அவங்க கிட்ட அவங்க மேல வந்து நம்ம துவாலா பண்ணி அவங்க மேல ஊதிட்டு பேசிட்டு அவங்க கிட்ட இருந்தா அவங்க நம்ம கிட்ட பேசி திட்டு எப்ப தூங்குறாங்கன் சொல்லி அறியாமலே தூங்கிடுவாங்க தோழி நம்ம வந்து அந்த நேரத்துல ஃபோனு அதுலா டிஸ்டபன்ஸ் இல்லாம எல்லாத்துலயு மியூட்ல வச்சுட்டு நம்ம வந்து அவங்கள தூங்க வைக்குறது ரொம்ப கான்ஸ்ரேஷனா இருந்து தூங்க வச்சு அவங்க கண்டிப்பா தூங்கிடுவாங்க தோழி
செரிங்கத் தோழி நீங்க சொன்னா மாதிரியே இனிமே நா ட்ரை பண்ணி பாக்
கண்டிப்பா தோழி நீங்க பண்ணி பாருங்க அவங்க கண்டிப்பா தூங்குவாங்க தோழி நம்ம கையில தா தோழி இருக்குது அவங்கள தூங்க வைக் கிறது நம்ம வந்து கொஞ்சோ எஃபோட் எடுக்கணு ஆமா அவங்க கண்டிப்பா ஒரு ஆஃப் ஹவர்ல இருந்து ஒன்ஹவர் எடுத்துப்பாங்க தூங்கறதுக்கு அந்த எஃபோட் நம்ம வந்து ஒ ஒரு ஒரு அஞ்சு நாளோ ஒரு வாரமோ வ எடுத்தோனா அதுக்கப்பறமா வந்து அவங்களுக்கு அதே பழக்கமாயிடு தோழி அவங்களுக்கு கரெட்டு நேரத்துல பசிச்சிடு அதே மாதிரி கரேட்டு நேரத்துல அவங்க வந்து அ தூங்குறதுக்கு கொஞ்சோ இது ட்ரை பண்ட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தூக்கோவு வந்துரு அவங்களே அடம்புடிப்பாங்க எனக்கு தூக்கோ வருது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்களே ஒரு ஃபீல் பண்ணி உங்களுக்கே தெரியு தோழி உங்க கண்கள்லா சிவந்துட்டு தூக்கத்துக்கு ஏங்கிட்டு இருக்கு நாம கொஞ்சோ ஒரு அஞ்சு நாள் தாக் க்கு பிடிச்சது ட்ரை பண்ணா கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு பழக்கமா மாறு தோழி
ச்சு செரிங்க தோழி கண்டிப்பா ஒரு நாள் நா அத ட்ரை பண்றே தோழி
ம் கண்டிப்பாப் பண்ணுங்க தோழி அப்பதா அவங்க ம் நேய கொழந்த வந்து ஆரோக்கியமா இருக்கும் தோழி ஆ தூப்ப இப்ப இருக்கிற காலத்துல வந்து ஆரோக்கியம் வந்து ரொம்பவே முக்கியமானது தோழி அது ஆரோக்கியம் எப்டி வரும்னா ஒரு ஒரு இடத்துல அவங்கந்து ஒ அவங்கள்க்கு வந்து ஊட்டச்சத்து வந்து சாப்பாடு மூலியமா கெடைக்குது தோழி இன்னொலு வந்து உங்களுக்கு அவங்களுக்கு அடைய வேண்டிய எல்லா ஊட்டச்சத்துமு அவங்களுக்கு அடைய வேண்டிய எல்லா என்ன சொல்றது அவ் அவங்களோட ஏஜுக்கு வர எல்லா விஷயமும் வந்து அவங்க தூக்கத் நேரத்துலதா தோழி அவங்க அடைவாங்க அப்போதா அவங்களோட ப் பாடி குரோத்லா அடையு அவங்க கரேட்டு நேரத்துல தூங்கி அவங்க அட்லீஸ்ட் பன்னெண்டு நேர மாண நேரம் வந்து ஒரங்கணு தோழி பசங்க
ஐயோ இந்த கொழந்த ஒரு இவ் எட்டு மணி நேரோம் இல்ல ஒம்போது மணி நேரோ தா தூங்குறா இந்த கொழந்த
இல்ல தோழி ஒரு ப சின்ன பசங்க இருந்தா கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு மணி நேரலிருந்து பதிமூணு மணி வரைக்கு அவங்க வந்து கண்டிப்பா தூங்கணு தோழி அவங்களுக்கு வந்து தூக்கோ மிகவும் அ தேவையானது தோழி அந் தூங்குற டைம்லதா தோழி அவங்களுக்கு நடக்கற எல்லா பாடியில இருக்குற மூமெண்ட்ஸ் எல்லாம வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து எல்லாமே செயல்படும் தோழி அப்பவ் அப்பதா அவங்க வந்து பாடி வந்து ரெஸ்ட்டுக்கு ஆகு அவங்களு வந்து அவங்க ஏந்துற டைம்ல அவங்களுக்கு நல்லா ஆக்டிவா இருப்பாங்க நல்லா என்ன சொல்றது அவங்களுக்கு ம் நல்லா பசிக்கு செய்யு நல்லா சாப்புடுவாங்க நல்லா விளையாடுவாங்க தோழி
ஆமா தோழி நீங்க மிகவும் சரியாக சொன்னீங்க நீங்க மிகவும் ஸ் சரியாக சொன்னீங்க தோழி ஏன்னா இப்போ பாத் தீங்கனா இப்போ ஒரு மணி ஆயிடுச் ச்சு தோழி இப்போ அவ்ங்க ஒரு ஒன்ற மணிக்கி இப்புடி தூங்குறாங்க அப்புடின்னா காலல்ல ஒரு ஏழு மணிக்கி ஒரு தடவ எந்துருவாங்க ஏந்துட்டு கொஞ்சம் பால்கீழு குடுத்தா குடிச்சுட்டு தூங்கிருவாங்க அப்புறோ மறுபடியும் பாத்தீங்கனா ஒரு பத் பத்து மணிக்கு இல்ல பதினோரு மணிக்கு சேந்துப்பாங்க தோழி இதெல்லா அவுங்களுக்கு ஒரு பத்து மணி நேரோ ஒம்போதுலிருந்து பத்து மணி நேரோ தூக்கோந்தா அவுங்களுக்கு கெடைக்குது தோழி அதுக்கு மேல அவுங்க தூங்கவே மாட்டேங்குறாங்க இது இப்போ கெடயாது தோழி அவுங்க பொறந்ததிலிந்தே இதே மாரி இருக்காங்க தோழி நா பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா தோழி தோழி பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா தோழி இப்போ கூட பாத்தீங்குனா அவுங்க அ தூக்கத்துலதா இருக்காங்க தோழி